ஆ வணக்கம் மாலை வணக்கம்
மாலை வணக்கம் என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
கிளியரா இல்லைங்
இல்லையா நீங்க
ஆ சவுண்டு லைட்டா தா கேக்குது ரொம்ப சவுண்டு இல் ரொம்ப லைட்டா கேக்கு
இப்போ ஓகேவா
ஆ இப்போ ஓகேதா
ம் ஓகே என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா மதியோ எல்லாருமே நல்லா இருக்காங்க
ம் ம் அங்க
இன்னைக்கு சண்டே இல்லையா லீவு இல்லையா
ஆமா இன்னைக்கு சண்டே லீவு
வீட்டுல இருக்காங்க மாமியார் ஒரு டெத்துக்கு போயிருக்காங்க
அம் ஓகே ஓகே நாங்களு சண்டே தா அதுனாப்புல லீவுதா அதா ஃப்ரீயா இருக்குன் இன்னைக்கு மட்டும் நாளைக்கி மண்டேயில இருந்து கொஞ்சோ ஒர்க் இருக்கு
ஓகே ஓகே என்ன சாப்ட் ஆ நா சாப்டுட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு இன்னைக்கி சண்டே இன்னைக்கி என்ன ஸ்பெசல் நா இன்னைக்கி பிரியாணி சாப்ட்டே இன்னைக்கி சண்டே இல்லா பிரியாணி
சூப்பர் சூப்பர் நாங்க சிக்கன் எடுத்துட்டு வந்து கொழம்பு
அ சார் சண்டேனால எல்லா வீட்டுலயு பெசல் தா
அப்புடின்னு இல்ல எங்க வீட்டுல இன்னைக்கு ஹஸ்பண்ட் க்கு லீவுன்றதுனால நாங்க வாங்கிட்டு வந்து சமைச்சோ வீக்லி வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் இல்ல மூணு டைம் அந்த மாதிரி வந்துட்டு நான்வெஜ் இருக்கு
ஓ ஓ ஓகே ஓகே
ம் வேன்னா இங்க யாரு வந்துட்டு வெஜ் அதிகமா சாப்புட மாட்டாங்க எங்க வீட்ல
ஆ ஆ அப்ப டெய்லி நான்வெஜ்ஜு தானா
கொஞ்சோ கஷ்டோ இல்லையா அதுனால வந்துட்டு வெஜு டேபிள்ஸ் வாங்கிட்டு வந்து காய்கறிய வாங்கிட்டு வந்தாலு அது சாப்புறதுக்கு கஷ்டமா இருக்கு நம்ம காய் சமைச்சாக்கா டெய்லியு அதுக்கு நான்வெஜ்ஜு சாப்புட முடியாதுல்ல
ஆமா கரெக்ட்டு தா
ஆ அதா காய்கறி ரெண்டு நாள் நேத்து வந்துட்டு அவரைக்கா பொரியல் ஆ ஒன்னு விட்டு ஒரு நாள். தாவது எதாவது அ ஒரு நாளு சிக்கன் வாங்கிட்டு வந்தா ஒரு நாள் எறா
அ அ அ ஓகே ஓகே ஓகே ஓகே. ஒரு நாள் ஃபிஷு ஒரு நாள் மட்டன் ஒரு நாள்
அ மட்டன்னு அப்பல மட்டன் பீஃப்லா இல்ல அ மட்டன் வந்து ட்டு ரே எப்பயாவ்துதா மட்டன் சாப்புடுவோ.
அ.
அதுவு நா சாப்பட மாட்டே எனக் மட்டன் அலர்ஜி வீட்ல சாப்புடுவாங்க.
எனக்கு அதேதா மட்டன் நா சாப்படவே மாட்டே ஒன்லி சி கன் மட்டுந்தா சாப்டுவே சிக்கன் அ எப்மே ஃபிஷு. ஆ அதேதா நானு. மட்டன் சாப்பட மாட்டே மட்டன் வந்து ஒரு மாரி ஸ்மல்லு அதோட ஸ்மல்லு பிடிக்காது எனக்கு.
ஆ அது எனக்கு பிடிக்காது. அது இல்லாம எனக்கு சாப்ட்டாலு ஒத்துக்காது.
ம் ம் ம்.
ம் அதுனால வந்துட்டு சாப்பட்றது இல்ல.
ம் ம்.
சாப் அது வந்து ட்டு பிரியாணி அந்த மார்லா இங்கும் நாங்க வந்துட்டு மேக்சிமம் அந்த நிக்காக்கு அதுக்லாம் போறோ அப்டின்னாக்கா பிரியாணிதான மட்டன் பிரியாணிதா இருக்கு. ஃபோ அதுனால மட் ட்டன்ல்லா பக்கத்ல இருக்கவங்களுக்கு குடுத்துட்டு பிரியாணி மட்டு சாப்புடுவே.
ம் ம். ம் ம்.
அந்த பிரியாணியகீது நா சாப்பட்றனா எனக்கு சவனப் வாங்கி குடுத்தாதா நா சாப்புடுவன் சொல்லுவே.
ம் ம்.
அ அ அப்ப நமக்கு சைட் எஃபெக்ட் வரு இல்லையா ஒன்னு வயிறு வலிக்கு இல்ல வேற எதாவது இது வ வு தலவலிக்கு அது கொஞ்சோ குடிச்சம்னா க்கா நமக் எதுவு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதுனால எனக்கு பிரியாணி சாப்பர்றே மட்டன் பிரியாணி சாப்பர்றன்னா எனக்கு சவனப்போ ஸ்ப்ரைடோ எதாவது ஒன்னு வந்துட்டு ட்டு வாங்கி குடுத்துர்ணு குளிக்கறதுக்கு அது சோ சிறுசோ ஆனா ஆக மொத்தத்துல அது வேணு எனக்கு.
ம்.
அப்டி.
கெடைக்காதுனு சொன்னா நீங்க சாப்படாம வ என்ச்சு போயிருவிங்ளா?
அ அ வாங்கி குடுத்துதான ஆவணு அப்டி இல்னா எனக்குன் தனியா சமைக்கணுல்ல.
ஆமா.
ஆ சவனப்பு இல்ல சவனப் வந்துட்டு ஒரு இரவ துருபால வாங்கி குடுக்கறது பெருசா இல்ல ஒரு டிஃபன் நூறுபாய்க்கு வாங்கறது பெருசா.
கரெக்ட்டுதா நீங்க சொல்றது.
அதுக்கு இரவதுருபாவே பெட்டர் இல்ல.
ம் ம் ம் ம். இல்ல அதே மாரி ஒரு மேரேஜு பங்க்ஷன்கு போறீங்க இந்த மாரி எடத்துல மாட் மாட்டிக்கிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க?
ஐஸ்கிரீம் இருக்கோல
ஆமா
அ அது வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியதா அப்றோமேட்டா போற வழியில எனக்கு வாங்கி குடுங் இன்ஸ்டன்டா ஒடனே வேணு சாப்ட்ட ஒடனே வேணுன்ல்லா இல்ல சாப்புற அப்டின்னும் போது அது கொஞ்ச நேரத்துலயாவ்து அத நா குடிச்சா எனக்கு கொஞ்சொ பெட்டரா ஃபீல் பண்வே
ம்
எனக்கு நா சாப்புன்னோ எனக்கு சவணப் பாட்டில் பாத்துக்கிட்டே சாப் பன்னோ அப்டின்லா அந்த அளவுக்குல்லா இது இல்ல சாப்டாக்கா எனக்கு எனக்கு க்கு அத வாங்கி குடுப்பீங்ளா நா வந்து சாப்புட்றே இல்ல நா சாப்ட்டேனா வீட்டுக்கு வீட்டுக்குள்ள என்ட்ரியா வறதுக்குள்ளயாவ்து அத நா வாங்கி குடிக்கினு அவ்ளோதா இல்ல வாங்கிட்டாவ்து வந்துர்னு ஒ வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு குடிக்கிற மாதிரியாவ்து வந்துட்டு வாங்கிட்டு வந்துருவ
ம் ம் ம் ம்
நார்மலாவே நமக்கு வந்துட்டு பிரியாணி சாப்புணுன்னா எதாவ்து ஒரு கூல் டிரிங்க்ஸ் குடிக்கிணோன்ற ஒரு இது இருக்கூ
ஆமா
ஸோ அதனால
ம்
நா பொதுவா வந்துட்டு இல்ல பவோன்ட்டோ அந்த மாதிரியா போ எதாவ்து ஒண்ணு குடிச்சிட்ணு
ம் ஒங்களுக்கு ஃபேவரட்டான ஜூஸ் என்ன
ஃபேவரட்டானா ஜூஸ் அப்டின்னா எனக்கு வந்துட்டு மேங்கோ ஜூஸ் குடிப்பே
ம்
ம் மேங்கோ ஜூஸ் நல்லா இருக்கூ நம்மளே வீட்ல போட்டோம்னா கூட நல்லா இருக்கூ நல்லா பால் வந்துட்டு கொஞ்சொ சுட வச்சி சி மே மாங்காவ அரச்சி
ம் நல்லாருக்குமா மாங்காவ அரச்சி அந்த மாரி போட்டாலே
அ மாம்பழமா அது அரைக்கிறீங்கல்ல அது அப்டியே மெல்ட் ஆயிடு அப்டியே அவுங்களுக்கு அந்த பாலுல ஆனா மாம்பழம் பால் வந்துட்டு சுட வச்சுக்லா நறைய பேர் சுட வைக்காமலும் போ இது பண்ணுவாங்க ஆனா சுட வச்சு போட்டாக்கா அதுல இருக்கிற அந்த பாக்டீரியால்லா வந்துட்டு இதுவா கோ இல்லயா அது நல்ல பால் சுட வச்சி ஆற வச்சிக்கிட்டு மாம்பழம் வந் இல்லையா அது வந்துட்டு கொஞ்சொ தோல் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுட்டு ஸ்வீட் பாருங்க ஸ்வீட் அந்த மாம்பழம் ஸ்வீடே ஓகேனா ஓகே அப்படி இல்ல அப்படினாக்கா சக் க்கர போட்டுக்லா சக்கர போட்டு கொஞ்சொ வந்துட்டு நா பிரிட்ஜில் வைக்க மாட்டே ஃப்ரீசர்ல வச்சுருவே ஃப்ரிட்ஜ விட ஃப்ரீசர்ல தான கூலிங் சீக்கிரொ ஆகு அதா சீக்கிரமா கூ
சீக்கிறமாவு ஆமா ம்
ஃபீரீசர்ல வச்சிருவ ஃபீரீசர்ல வச்
டைமு சாட்டு
ஆமா எடுத்து வந்துட்டு கொஞ்சோ ரொம்ப ஜில்லுன்னு குடிச்சாக்கா அது தெரியாது டேஸ்டு தெரியாது
ஆ
கூலிங்கா இருக்கணோ அதுக்கு ஓவர் கூலிங் ஆகுற மாதிரி எல்லா இல்ல ஃபுல்லா வச்சுருவ இருந்தாலு அது நான் ஒன்னு ஜீரோல வக்கிற பாயிண்ட் ப்ரீஸ்ரோடது அப்டின்னா கா ஃபுல்லா வெச்சு விட்ருவ அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்னவர் கூலிங் ஆனாலே அந்த கூலிங்கே போது கட்டிலா ஆக வேண்டா அந்த மாரி நீங்க எடுத்த அந்த திக்னஸா கொஞ்சோ குடிச்சு தா தண்ணியா இல்லாம கொஞ்சோ கட்டியா குடிச்சு பாருங்க நல்லா இருக்கோ டேஸ்ட்டு
ஏனா ஃபேவரட்டான ஜூஸ் என்னன்னா ஆப்பிள் ஜூஸ் அத போட முடி முடிமா உங்களால
ஆப்பிள் ஜூஸ் என்னோட நாத்தனார் இப்ப லீவுக்கு வந்திருந்தாங்க அவுங்க போட்டு குடுத்தாங்க எனக்கு ஆப்பிள் ஜூஸ் அது என்ன பண்றது வீட்ல கொஞ்ச நெறைய பேர் இல்லையா அதனால ரெண்டு மூணு ஆப்பிள்ல வந்து கொஞ்சோ ஒரு அஞ்சு பேருக்கு போட்றதுன்றது கொஞ்சோ கஷ்டோ தா
ஆமா
ஏன்னா ஆப்பிளோடைய வெலையு இப்ப கொஞ்ச அதிகமா இருக்கு
ஆமா
ம் அவுங்க வந்துட்டு இவ்ளோக்கு வாங்கிட்ட வந்தாங்க டூ ஹண்ட்ரடுக்கு நாலு ஆப்பிள் தா வாங்கிட்டு வந்தாங்க இறநூறு ரூபாய்க்கு நாலு ஆப்பிள் தா வாங்கிட்டு வந்தாங்க அந்த டைமுக்கு அதனால ஒரு ஆப்பிள் வந்துட்டு என்னோட மாமியாருக்கு சாப்பட குடுத்துட்டு அதுவு என் மாமியார் சாப்பட்ல பாதிதா சாப்ட்டாங்க பாதி என் பையன் சாப்டுட்டா
ம் ம்
அப்ற இருக்குறதுல வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிச்சோ
ஆ ஆ
ஆமா பாலுல தண்ணி ஊத்தி அது தண்ணியா பாலான் தெரில அத சுட வச்சு அவுங்க சுடெல்லா வைக் கில அவுங்க அப்டியேதா ரா மில்க் தா அவுங்க எப்போமே வந்துட்டு போடுவாங்க பால் சுட வெக்க மாட்டாங்க ஆப்பிள் போட்டு இப்போ ஒரு டம்ளர் பால் ஊத்துறோனா ரெண்டு டம்ளர் தண்ணி அப்பதா எல்லாருக்கு பத்து அந்த மாதிரி வந்துட்டு அவுங்க அது பண்ணுவாங்க நீங்க எப்டி ஆப்பிள் ஜூஸ் போடுவீங்க நீங்க கடைல வாங்கி குடிப் பீங்ளா இல்ல நீங்ளா
நா ஆப்பிள் ஜூஸ்லா போடவே மாட்ட கடையில தா வாங்கி குடிப்ப ஃபேவரட்டா இந்த கடையில ஜூஸ் குடிக்கணுனா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா இது போயிட்டு ஆப்பிள் ஜூஸ் தா கேப்ப
ம் ம் அது ஆனா ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமே ஓகேவா
ஒரு மார் இருக்கு இந்த ஆப்பிள்ங்கிற மாரி இருக்காது
ஆமா ஆனா அதுல வந்துட்டு நீங்க பேரிசப் பழம் போட சொல்லுங்க அது உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்ச மாத்தி குடுக்கு
கேக்க மாட்டகே
பேரிச்சம்பழம்
ஆ
பேரிச்சம் பழம் போட்டாக்கா அது உங்ளுக்கு கொஞ்சோ டேஸ்டு மாத்தி குடுக்கு ஸ்வீட்னஸு வரு பேரிச்சம்பழம்ல அது ஸ்வீட்னஸு குடுக்கு உங்ளுக்கு வந்துட்டு அந்த அ அது ஒரு மாதிரி உங்களுக்கு பீல் ஆகுதுல்ல ஆப்பிள் ஜூஸ்ல ஆ அது அந்த கொஞ்சோ வந்துட்டு அது கொஞ்சோ கவர் பண்ணு
ம் ம்
ம்
வேற எங்க நாளைக் இல்ல இல்ல நா குடிச்சது இல்ல நா குடிச்சது இல்ல எல்லாமே கடையிலதா வாங்கி குடிச்சிருக்கே
ம் ஆ மாதுள பழம் ஜூஸ் கூட எனக்கு புடிக்கு ப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னாக்கா மாதுளப்பழம் ஜூஸ் வந்துட்டு கடையில ஏன்னா நம்ம வந்துட்டு வீட்ல போட்றது அந்த அளவுக்கு வந்து மா மாதுளம்பழம் ஜூஸ் வந்துட்டு வராது அது கடையில போ குடிச்சாக்கா அதுக்கு நம் அது கொஞ்சோ நல்லா இருக்கு
ம் நா வீட்ல போட்டு குடிச்ச ஜூஸ் என்னன்னா வாட்ருமெலன்
அது ஈசிங்க
அ அது மட்டுதா போட்டு குடிப்ப ஆன அது கொஞ்சோ நல்லா இருக்கு இல்லல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல் இல்
பால் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்க அது ஒரு டேஸ்ட்டு வரு
அப்புடியா நா சேத்து பாக்கே நெக்ஸ்ட் டைம்
ம் வாட்டர் மில்லன்ல பால் ஆட் பண்ணி அது இப்போ வர வ இதுல்லா வந்துட்டு
அ
வாட்டர் மில்லன்லல்லா நீங்க கொஞ்சோ சுகர் ஆட் பண்ணி குடிங்க அது வந்து ஒரு மில்க் ஷேக் இதுக்கு வரு
அ அ
ம் அப்ப நீங்க பில்டர் பண்ணி பால் வச்சு குடிக்குறீங்கன்னா மில்க் ஷேக்கு
அ
அப்டியே பால் சேத்து நீங்க அது பில் பில்டர் பண்ணாம அப்டியே நீங்க குடிக்கிறீங்க அப்படினாக்கா அது வந்து ஜூஸ்
ம் ம் நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்லாம ஜூஸ்
அப்டிலா இல்லங்க
அ ப்பா இப்ப நாளைக்கு வே நாளைக்கு எதுவு ஒர்க் இருக்கா உங்களுக்கு நாளைக்கு மண்டே இல்ல ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க
நாளைக்கு மண்டேன்னா நாங்க வந்துட்டு ஹவுஸ் ஒயிஃப் தா அதனால பசங்கள பாத்துக்கறது மெயின்டெய்ன் பண்றது ஸ்கூல்ல கூ ட்டு போய் விட்றது கூட்டு வர்றது அதுவே நமக்கு பெரிய ஒர்க்கு தா
இ அந்த ஃப்ரீ டைம்ல எதாச்சு வீட்டே எதாச்சு செய்வீங்ளா
அ அப்டி எதுவு இல்லங்க சேரி ஓகே நம் என்னுடைய டைமிங்க முடிய போகுது நம்ம வேலை கால்ல பாக்லாம் ஓகே நன்றி